மாலை நேரம்மாயிச்சு டீ லா சாப்டுட்டீங்ளா
ஏனா எனக்கந்த தேநீர் பழக்கம்லா எதூமே கெடையாதுங்க சின்ன வயசுலிருந்தே
ஓ ஆச்சர்யமா இருக்கே ம் ம்
நா அத்னால எனக்கு நா தேநீரே ஒரே ஒரு வாட்டி மட்டுந்தா குடிச்சிருக் க அதூம் எங்க கா கம்பெனில வலுக்கட்டாயமா குடுத்தாங்க ஒர் கான்ஃபரன்ஸ் அப்போ அப்ப குடிச்சே ஆ அதுகப் ப்றோ எனக்கு அதல்லா ஒன்னு எதூமே குடிக்கிறதில்லைங்க அந்த பழக்கமூ இல்ல ஆ அதுக்கு பதிலா நறைய மோரு பழம் இந்த மாரிலா
ஓ பரவாயில்ல ரொம்ப நல்ல பழ நா எனக்கு வந்து பொதுவா மாலை வே ங்கள்ல வந்து இந்த பனி காலத்ல மட்டுந்தா தேடுவே ஆனா காலைல எழுந்தா அந்த ஒரு அர டம்ளர் சூடா இஞ்சி டீ இருந்தா அன்னிக்கு நாளே நல்லா போன மாத்
அதா சொல்லுவாங்கல்ல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மைண் செட் ஆஹ சரியா சொன்னீங்க ஆன எனக்கு பாத்தீங்னா என்னோட மைண் செட்டு நா ரொம்போ டிப்ரஷனா இருக்கன் நென்ச்சுக்கோங் லே ஒடனே பிரியாணி செஞ்சு ஸ் சாப்டு தூங்கிருவே பிரியாணி ரொம்போ புடிக்கூ அத்னால வருஷோ முண்ணூத்திருத்தஞ்சு நாளில் நீங்க மூணு வேள பிரியாணி குடுத் திங்னாலு நா சலிக்காம சாப்டுவே அதனாலயு என் அதனாலயோ என்னவோ நா வந்து ஒரு அரபு நாட்டுக்கு வந்து வேலைக்கு போய் சேந்தே எங்களுக்கு உணவே அங்க அப்படிதன். தருவா அவே மாமிசமாதா தருவாங்க. ஆனா நா ஒன்ற வருஷம் அங்கதா இருந்தே இருந்தாலும் அந்த பிரியாணி மேல ஒரு அப்டி ஒரு காதலுங்க, இப்ப யாராது வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி கணவர் முக்கியமா பிரியாணி முக்கியமா நா பிரியாணி தா முக்கியோன்னு சொல்லுவே. அந்த மாரி இப்பவு வந் இப்ப வரைக்கூ எனக்கு அப்படித்தான். அதா சொல்லுவாங்க என்ன திருமணம் செஞ்சிக்க போற எங்க மச்சா சொல்லுவாரு ஆமா இவளுக்கு பிரியாணி வேற எதூ லானா பிரியாணி குடுத்தா போதூ இவள ஆஃப் பண்ணி வெச்சர்லா.
இப்பவே அவர் ஸ்விச்சு தெரிஞ்சி வெச்சிருக்காரு உங்குளுக்
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஏழு வருடக் காதல்லல்லவா அதனாலக் தெரிஞ்சதா இருக்கூ அதனால
ச்சி க்ரம் திருமணம் நல்லப் ப்படியா முடிந்து சந்தோஷ்மா எல்லா வளங்களும் பெற்று வாழ வாழ்த் த்துக்கள்
கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷ்மால்லா திருமணம் முடியாதுங்க காதல் திருமணம் வீட்ல எதிர் க்குதா அதனால பண்ணிட்டு சந்தோஷம் திருமண நிலைக்கு வரப்போதுல அத நாங்களா அமச்சுக்குறதுங்க அவங்க ஒத் த்துக்கலங்க ஹ்
அப்படியா ஓகே ஓகே அஹ் பரவால்ல பிரியாணி வ வெச்சு நீங்க அவங்க எல்லாரையு வந்து ஒத்துக்க வச்சுக்கோங்க மெதுவா. அது காலம் தாம் பதில் சொல்லும்.
கண்டிப்பா கண்டி மாறி வாங்கன இல்ல இன்னொன்னு என்னன்னா அஹ் என்னன்னா இருந்தாலும் எனக்கு என்னன்னா என்னோட காத்திருப்பு என்னன்னா பெற்றோர்கள் சம்பந்தம் இல்லாம செய்யக்கூடாது. அப்டிங்கறதுதா அதனால நம்ம நல்ல நெலைமையில வந்திட்டா பிரச்சன இல்ல, எனக்கு என் சொந்தமா சொந்த உழைப்பில ஒரு வீடுன்னு ஒண்ணு வாங்கினதுக்கு அப்பறந்தா திருமணம் செய்ணு அப்டீன்னு நா இருந்தனே. அதனால இப்ப அதோட கனவுகள நோக்கி நானு பயணிச்சிட்டே இருந்தே ரொம்ப சொல்லுவாங்கள கடினமான வேல கெடைக்கற வேலையெல்லா அந்த ஃப்ரீலேன்சிங் வொக்கில கெடக்கிற வேலையெல்லா. பண்ணுன அலுவலக வேல பண்ணே எல்லா பண்ணுனே பண்ணி இப்போ ஒரு பெருந்தொகைய கொ சின்ன சின்னதா சேத்தி சேத்தி வெச்சே இன்னைக்கு அது எம்பின்னாடி பெரிய தொகையா வந்திருக்கு நானா சேத்துனனா அப்டிங்கற மாரி இருக்கு இன்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது நாளாக நாளாக ஒரு வீடு வாங்க இப்போ ஒரு இருக் க்கற நெலமைல ஒரு வீடு கட்றதுங்றது அவ்ளோ சாத்தியம் இல்லாதது.
உம் உண்மை உண்மை எல்லா இப்ப போயிட்ருக்கற என்ன சொல்றது ஒரு நிலையில்லா தன்மை தா போயிட்ருக்கு அதனால விலைவாசி வந்து அப்படியே கிடு கிடு கிடுன்னு எல்லா பொருட்கள்லயு தா அத்தியாவசிய பொருட்கள்லருந்து ஆடம்பர பொருட் கள்வரை எல்லாத்லயுமே கிடு கிடுன் தா ஏறிக்கிட்ருக்கு ஆனாலு நீங்க இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்குவமா யோசிச்சு ஆஹ் திட்டமிட்டு யோசிக்கிறதோட மட்டு இல்லாம திட்டமிட்டு அத செயல்படுத்தி
சொல்லுவாங்கள்ள ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவங்கள் வந்து இது பண்ணிருப்ப எங்க வீட்ல வெளிநாட்டுக்லா அனுப்ப மாட்டாங்க நா ஒரே பொண்ணு தா அப்ப இவுங்ளு சொந்தம் ச் சொந்தமா வீடு இருக்கு தோட்டம் காடும் இருக்கு நா திருமணம் செஞ்சுக்க ப் போரவரும் பாத்தீங்கன்னா வேற்று ஆல்லாம் கெடையாது என்னோட மாமா பையனேதா அப்படிங்கறப்ப அவங்களு வந்து அவங்களுக்கு தோட்ட காடு இருக்கு ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு குடும்ப பகை இருக்கு அத் துனால ஒத்துக்கல இப்ப என்னனா அ நாளைக்கு ரெண்டு பேருமே ரெண்டு பேர் பெத்தவங்க இல்லாம வாழணுனா ஒரு வீடுனு ஒண்ணு இருந்துட்டா வேல இருந்தாலும் இல்லினாலு மாசோ ஒரு ஆறாயிரரூபா இருந்துச்சுன்னா மளிகை சாமன மட்டு போது வீ வீட்ல நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்லா இல்லையா அதனாலதான் நான் வந்து நா நா அந்த மாரி நா திட்டமிட்ட நா வந்து மொதல்ல குறுகிய மனப்பான்மைல முப்பதாயிரோ இருந்தா போது மாசோ ஆறாயிர்ரூபா இருந்தா போது மளிக ஜாமா அப்டி நா அ, சின்ன சின்னதா ஆசைப்பட்டதுனாலயோ என்னமோ இன்னைக்கு நா நல்ல நெலமைல இருக்கே சோ எனக்கு எந்த பிரச்சனையு இல்ல ஆனா இப் இப்ப வந்து என்னனா ஒரு வீட வாங்கி னு ஏன்னா ஒரு கொழந்த பெறந்ததுக்கு அப்பறோ வீடு வாங்கி தரேன்னு அவங்கல்லா சொல்றாங்க அது நடக்காது ஒரு கொழந்த பெறந்துட்டா அந்த கொழந்தய வளக்கரக்கே பாடா பட்ருவோ. ஏன்னா நா பாத்திருக்கே நெறைய பேரு அதனால ஒரு இவ்ளோ நாள் ஆனதே ஆச்சு இன்னு ஒரு இரண்டு மாதம் தானே பொறுமையா இருந்து வாங்கிட்டு தா நா வந்து கழுத்த நீட்டுவன்னே சொன்ன. அதனால செரி ஓகே நீ ஒரு ஆளா வந்து ஏ போராட்ற ரெண்டு பேரு சேந்து குரோத் ஆகலான் சொல்லிட்டு தா நா வந்து பங்குச்சந்தைல வந்துக் கொஞ்சோ எனக்கார்வம் அதிகோ அதனால பங்குச்சந்தைய வந்து முறை படி கத்துக்கணுன் சொல்லிட்டு பங்குச் ந்தைல தா கிட்டத்தட்ட இப்ப ஒரு ஒன்ற வர்ஷமா பண்ணிதா இந்தளவுக்கு பணங்கள் சம்பாரிச்சிருக்கே.
அருமை அருமை நீங்க அதுதா அதுதா சொல்றேன்லியா நா மொதலே ஸ் அந்த மாரி திட்டம் ஓடறதோட பல பேர் நிறுத்திக்குவாங்க அந்த குறிக்கோள அடையணு அந்த லட்சியத்த அடையணுனு என்னதா ஒரு அஹ், பின்னால ஒரு காரணம் இருந்தாலும் நா பல இளைஞர்கள்ல பார்த்திருக்கே அந்த ஒரு உத்வேகம் ஆரம்ப கட்டத்துல இருக்கு அதுக்கப்புற அப்டியே கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா தேய பெரும்பான்மையான பெண்கள் நா சொல்றே ஒரு பயங்கர ஒரு என்ன சொ ஒரு உத்வேகத்தோட ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சு அதுல சந்திக்கிற அந்த சேலஞ்சஸ் அந்த கடினங்கள் எல்லா பாத்துட்டு கொஞ்ச அப்டியே அசைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்டியே கொஞ்ச கொஞ்சமா உட்டுருவாங்க பல பேரு உட்டுருவாங்க நடுவுலேயே அப்படியே ஆனா நீங்க வந்து என்னுடைய ஆ என்ன சொல்றது ஒரு நீங்க என் என்னுடைய வயசுக்கு ரொம்ப வித் வித்தியாசமா சின்னவங்களா இருந்தாலும்
உண்ம தாங்க வயசு வித் வித்தியாசமெல்லாம் இல்ல நெஜமா சொல்றாங்க எல்லா வீட்லயும் வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் வந்து தூக்கி விடணும் அப்டி நெனைப்பாங்க என்ன பெத்தவங்கனால படிக்க வைக்க மட்டும்தான் முடிஞ்சது இல்லைன்னு நான் சொல்லல நான் படிச்சது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில தான் படிச்சே ஏன்னா நா அப்பவே எங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க்கு பல்கலைக்கழகம் கூட நா வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க பல்கலைக்கழகத்தில தா படிச்சே கல்வியியல் கல்லூரியு நா வந்து கிட்டத்தட்ட கல்லூரி மட்டுமே ஒரு ஏழு வருடம் படிச்சே பிஏ முடிச்சு பிஎட் பண்ணி அடுத்து எம்ஏ பண்ணி எம் ஏ வந்து பாத்தீங்கன்னா நிருபு ஆ நிருபர் சொல்லுவாங்களா பத் பத்திக்கை நிருபர் அந்த துறை ஆ ஊடகத்துறைக்கு படித் டிச்சே படிச்சு முடிச்சுட்டு நா வேலைய எல்லா எதுவுமே பாக்கல எனக்கு என்னோட பேச்சு தா என்னோட வேலையாவே இருந்தது ஆஹ் என்ன சொல்லுவாங்க கடவுளோட அ கிருபைல எனக் எதோ இந்த ஒரு குரல் வளம் வந்து நல்லதா அமஞ்சதுனால அத வச்சேதா நா இது பண்ணே நாளாக நாளாக என்னன்னா இதுவுமே ஒரு கட்டத்தில்ல சரிப்பாயிடுச்சு நம்ம செய்யுற வேலக்கி சரியான ஊதியம் கெடைக்கிறதுல்ல பாதி பேர் அத சுரண்டிருவாங்க இந்த மாரி இருந்தது அப்ப நா என்ன யோசிச்சன்னா நம்ம ஒரு எடத்துக்கு இப்ப நம்ம ஒரு சாவரமட்டுமே ஒரு இடத்துக்கு வேல தேடி தேடி போற மாரி இருக்கு நம்மளா ஒரு இது பண்ணணும்னு சொல்லிதா அப்ப என்னோட வருங்கால கணவர் அவரு சொன்னாரு நீ ட்ரேடிங் பண்ணு ட்ரேடிங் வந்து அப்டி கெடையாது நம்மளோட முதல் போட்டு நம்ம வந்து ஆ நம்மளுக்கு திறன் இருந்தா அத நல்லா கத்துக்கிட்டு பண்ணோம்னா நல்லா இருக்கோ அது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஸ்கில்லு தா அது அப்டின்னு சொன்னாரு அப்ப நீ நல்லா கத்துக்குவ உனக்கு நல்ல அறிவு இருக் க அப்டி சொல்லி ரொம்ப சப்போட் பண்ணாரு சொல்லி பண்ணி மொதல்ல போட்டோனே ஒன்றர லட்சரூபாய தொலைச்சிட்டேன்
ஹோகே
ன உளச்சலுக்கு ஆளான என்னது இப்டி ஆயிடுச்சு அப்டி இப்டின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுலருந்து தினம்தோறும் கடும்முயற்சி இப்டிபண்ணி அப்டிபண்ணி ஆறுமாசமா கிட்டத்தட்ட நா நல்லா தூங்கல டெய்லியும் கிளாஸ்சு காலைல ஒன்பதுமணரம் காலைல எழுந்துருச்சி பங்குசந்தை தா சாங்காலம் பங்குச சநீதா எனக்கு எல்லா நாளு தீபாவளி கடையாது பொங்கல் கடையாது இதே மாரி இருந்தன் இருந்து இருந்து இருந்து பாத்தீங்கன்னா விட்ட ஒன்ற லட்சரூபாய எடுத்து அஞ்சு லட்ச ரூபாய் ப்ராஃபிட் ஒரே நாள்ல எடுத்தே அப்ப எனக்கு ரொம்ப அ தெய்ரியம் வந்துருச்சு சரி ஓகே இனி இதுக்கு மேல செய்ய வேணா இன்னு நல்லா கத்துக்குனும் ஒரு ஒரு மாசம் விட்டுர்லாம்னு சொல்லி இந்த ஒரு மாசம் ஃபுல்லா பயிற்சியில இருக்கே அடுத்த மாசம் ஒ இப்ப இன்னும் ஒரு வீடு வாங்குனும்னாலு இன்னு எனக்கு ஒரு பத்து லட்சரூவாய்க்கு மேல காஸ் தேவைப்படுது எங்க்கிட்ட இப்ப கையில ஒரு பதினேழு லட்ச ரூவாய் தா இருக்கு இன்னு ஒரு பத்து லட்ச ரூபா நா ரெடி பண்ணுனா தா நா வந்து என்னா நா ஒரு பெண்ணா ஒரு பதினேழு லட்ச ரூபா ரெடி பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷ்யம் எனக்கு இந்த ரெண்டு வருஷத்துல அப்படிங்கறப்ப கொஞ்சம் நஞ்சம் ப்பல்ல ஆனா எவ்ளோ நாள் தூங்காம இருந்திருக்கே இல்ல ஆனா அந்த வீடுன்னு ஒண்ணு கட்டி வாழ்ந்தணு அதாவது நம்ம திருமணம் செய்ய போறவங்க சரியோ தப்போ தெரியாது தேர்ந்தெடுத் அந்த பாதையை இனி நம்ம அதுல போய் தா ஆகணு நாளைக்கு வந்து இப்டி இருந்தந்தா நா அம்மா வீட்டுல இருந்தா நல்லா இருந்திருப்பேனோ ஒரு வேளை இங்க இருந்ததுனாலதா அந்த எண்ணம் எனக்கு வந்துட கூடாது அதனால வந்து பையன் மட்டும் தான் சேர்ந்து இல்ல நம்மளு படிச்சிருக்கோ குரோத் ஆகணு அப்டின்னு சொல்லிட்டு தா போனே அப்ப நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் அறுபது வயசு ஆனாலும் கூட நமக்கு கண்ணு நமக்கு கைகாலே வரலைனா கூட இந்த ட்ரேடிங் விஷயம் வந்து நம்மளை காப்பாத்தும் ஏன்னா நம்ம வீட்டுல இருந்துட்டு நம்மகிட்ட கொஞ்சம் பணம் மட்டும் சேமிப்பு இருந்துச்சுன்னா போதும் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிச்சா பத்தாதாங்களே ஐம்பது வயசு க்கு மேல நா சொல்றே இப்ப எனக்கு இப்ப ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயசுன்னு வைங்க ஆனா நா ஒரு ஐம்பது வயசுன்னு போற ஒரு ஒரு நாளைக்கு வீட்டு்ல இருந்து ஒரு ஆயிரம் ரூபா சம்பாரிச்சா பத்தாதா போதுமே அவ்வளோதா நமக்கானது அப்டிங்கற மாரி ஏன்னா நம்ம கையிலயு காசு இருந்தாதாங்க மதிப் ப்பாங்க பெத்தவங்களா இருந்தாலு செரி எல்லாருமே
ஆமா ஆமா உண்மைதான் உ உண்மைதான் அது யாரா இருந்தாலும் ஆ திருமணமான பிறகும் வந்து ஆஹ் எல்லாத்துக்குமே வந்து உண்மை அது உண்மைதான் நானும் வந்து ஒரு கட்டத்துல வந்து எல்லா பசங்க அப்படின்னு வேலைகள்ல்லாம் விட்டுட்டு இருந்தப்போ அந்த என்னதான் நம்ம அது நீங்க சொன்ன மாரி ஒரு நாளைக்கு ஆயிரம் சம்பாதிக்கிறோமோ பத்தாயிரம் சம்பாதிக்கிறோமோ அது முக்கியமல்ல ஆனா அது நம்ம சம்பாதிக்கிற அந்த சின்ன ஒரு அமௌண்ட்டோ இல்ல பெரிய அமௌண்ட்டோ அது குடுக்குற ஒரு தன்னம்பிக்கையே அலாதிதாங்க அது ஒரு மனதைரியமும் தன்னம்பிக்கையும் நிச்சயமா யாராவது ஏதாவது பிரச்சின ஆனால் நா பாத்துக்கலா என் னால முடியும் அப்படிங்கிற ஒரு ட்ரை ஆஹ் உத்வேகத்தையும் ம் தைரியத்தையும் கொடுக்கறது அந்த பணம் தான் என்னதான் பணம் வந்து பெரிய விஷயம் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் அது இல்லாமலும் நம்மளால இருக் முடியாது சோ நிச்சயமா நீங்க திட்டமிட்டு செயல்பட்ட மாதிரி எல்லா இளைஞர்களுமே வந்து பண்ணணும் அப்படிங்கறிறது என்னுடைய ஆவல் இதை வந்து இன்னொரு பதிவுல நம்ம தொடர்ந்து பேச
கண்டிப்பா கண்டிப்பா பேசலாங்க நன்றிங்க
ஜ வணக்கம்